நா தம்பிக்கு சாப்பாடு ஊட்டிடிகளா ஆ ஆ என்ன சாப்பாடு அவனுக்கு ஊட்னீக
தோச சாம்பார் சன் என்ன சாப்பாடு சோ தோச தோச சாம்பார் சட்னி
ஆ சாம்பார் வச்சா சட்னியு வெப்பீகளா
அட நைட்டு வெச்சதுக்கா பச்ச சட்னி
ஓ சேர் சேர் சேர் சே
லி தோச சாப்பாட் சாம்பாரு
சேரி சேரி சேரி சேரி
அவனுக்கு ஒன்னா இருந்தா புடிக்காது ரெண்டு ரெண்டு தா ஊட்ணுமா நல்லா சாப்டுவே
யாரு
அவனுங்கதே
செக்கப்பா
ம் சட்னி டேஸ்ட் மட்டும்தா அதுக்கு ஒரு மாரி பண்ணுவே ரெண்டு டேஸ்ட்டா இருந்துச்சுன்னா கொஞ்சமா
இப்டி ஆக்கீட்டிக எ மகன
ம்
ஆ ஃபியூச்சர்ல வர புள்ள ரொம்ப பாவங்க பதினார்லா வெக்க முடியாது
நம்மளாது சமைச்சு போறோ நம்ம புருஷனுக்கு பின்னாடி வரவளுகெல்லா இவனே சமைக்க சொல்லிருங்க ஆமா அப்றோ அவனே சமைச்சுக்கிட்டு அவனே சாப்பிட வேண்டிதே உங்க மையே உங்கள்கிட்டே நீங்க என்ன போய் மருமகள அதிகாரம் பண்ணலான் நெனச்சீகலோ
ஆமா
ஆ பண்ணுவிய பண்ணுவிய வீட்ட உட்டு வெரட்டி உட்டுருவே ஏ மகே நீ போ சாத்தமதிக்கி போய் அங்கேயே கடங்கன் சொல்லிருவே ஒ ம் உங்க ரெண்டு பேரையு யாரு இங்க இருக்க சொன்னது ரெண்டு பேரு போய் கடைசில லெ லெ லா லாஸ்ட்டல வந்து வ வயசானதுக்கு அப்றோ லவ் லைஃப்ப என்ஜாய் பண்ணுங்கன் அனிப்புட்ருவே
அ அ உங்க மச்சா இப்பயே என்ஜாய் பண்றாரோ அப்றோ என்ஜாய் பண்ணி கிழிச்சு புடுவார்
அதெல்லா ஒரு ஏஜு வந்தோட்னே ஆட்டோமேட்டிக்கா லவ்வாங்கி வந்துருங்க ஏனா இப்ப அவுகள பொறு த்த வரைக்கு எப்டின்னா நம்ம ஒரு டிஸ்டர்பன்ஸ் மாரி ஏனா நொய் நொய் நொய்னு அவ பேசிக்கிட்டே இருப்பா கேட்டுக்கிட்டே இருப்பா அதனால நம்ம மேல அவுகளுக்கு வந்து ஒரு இப்பதைக்குன்னு வந்து எரிச்சல் தா இருக் கு நம்ம மேல யார இருந்தாலு சொல்றே எ புருஷனா இருந்தாலு செரி உங்க புரு ஷனா இருந்தாலு செரி ஒரு குறிப்பிட்ட ஏஜ்ஜு வருல்ல ஒரு நாப்பத்தஞ்சு ஏஜ்ஜு கிட்ட வரும்போதுல்லா ஆட்டோமேட்டிக்கா அவுங்க வந்து
புள்ளைக்கு ரெண்டு பொம்பள புள்ளையா போனதுலருந்து அவுக வீட்ல இந்தந்த மொற செய்வாலா அந்த பூசாரி மாரி வேளார்ன் சொல்லிட்டு
செரி
மொற செய்வாலா அதுக்கு வந்து கண்டிப்பா ஆம்பள புள்ள வேணுமா
ம்
இதுக்கு ரெண்டு பொம்பள புள்ளையா பொறந்த அந்த புள்ள என்னா பண்ண முடியு
ம்
அதுல இருந்து அந்த ஆளு இந்த பிள்ளையோட பேசே மாட்டாராங்கா
ஐயைய அதுக்கே என்னா பண்ண முடியு அப்டின்னா ரெண்டு மூணு பெத்துக்கற சொல்லுங்க
அந்த பிளேட்ட போட்டோ வேணா உங்களுக் அனுப்பறே பாருங் இந்த சின்ன பிள்ளேட்ட போட்டோ அவ்ளோ வெள்ள வெள்ளேன்னு வெளிலலேன்னும் அப்டி அழகா ச்சு அப்டி இருக்கு
இல்ல ஏன் அவங்க கொஞ்சோ வசதி அதிகமானவளா இருந்தாங்னா இன்னு ஒரு புள்ள பெத்து பாக்க சொல்ல வேண்டியதான
எத்து அவ்வ அவு மச்சான் பொண்டாட்டி இதே மாரிதா இது பண் ட்டு கடைசியா பாத்தா அதுக்கு மூணாவது பையன் பொறந்துருச்சா ரெண்டு பொண்ணா ஃபர்ஸ்ட்டு
ம் ம் ம்
இந்த பையன் என்ன யோசிக்குதுனா மூணாவது பையனா போச்சுன்னா ஓகே மூணாவது ப பொண்ணா போச்சுன்னா என்
நாலாவது பெக்க சொல்லுங்க அப்பறோ ஆம்பள புள்ள வேணுங்கிறவோ அப்போ அதெல்லா சலிச்சுதா ஆனு கடவுள் நம்ம தரல என்ன எழுதி
அந்த புள்ள உடம்புல ஒண்ணுமே இருக்காதுக்கா நம்
சத்தா சாப்பட சொல்லுங்க அதுக்கு என்ன பண்ண முடியு அந்த காலத்துலலா பத்து பன்னெண்டு பெத்தாதே அப்பல்லா என்ன பண்ணாவ
அட ஏங்கா அங்குட்டு அந்த ஆளு இந்த இந்த பிள்ளையவே திரும்பி பாக்காம திறிராரு இப்ப மாமியா இருக்கனால வளர்க்குது மாமியாக்கு ஏதா ஒன்னு ஆயிச் இன்னு அந்த புள்ள நாலு புள்ளையு பெத்துக்கட்டு எங்கிட்டு வளர்க்கறது
அட பே அந்த பிள்ளதா பேசணு அதுக்கு நா நம்ம என்ன பண்ண முடியு
அந்த ஆளு ஒழுங்காவே பேச கூட மாட்டாராங்கா
ம் போய் ஜாதகம் இதெல்லா பார்த்தகலாமா இதுவு ஆம்ப இருக்குன்னு சொன்னாங்களா என்னன் அதுல போய் பார்க்க சொல்லுங்க
இது இந்த பிள்ளையவே ஸ்கேன் பண்ணி பாத்து என்னன் தெரிஞ்சுகனு தெரிஞ்சுகனுச்சு நா அந்த மார்ல லூஸ் போனா ஸ்கேன் பண்ணி பாக்லா இது பண்ணாத அதல தப்பு அப்டின்டே நா
எந்த பிள்ளைய ஸ்கேன் பண்றாங்க
இந்த பிள்ள வைத்துல இருக்கும்போது ஸ்கேன் பண்ணி பாக்கணு அப்டின்னுச்சு
அதுக்கு அலோட் பண்ணுவாங்களா அலோட் பண்ண மாட்டால
ஆமா
ம்
அப்பல்லா தேவையில்லாத இதல்லா எது பண்ணாத அப்டின்ன அவைலான் ஒரு மனுஷனா கருமோ ச்சே
இல்ல எனக்கு புரில அதா அவ ம அவ மச்சானுக் கொழந்த பொறந்துருச்ல ஆம்பள புள்ள அப்புற என்னவா ஒரு குடும்பத்துல ஒண்ணு இருந்தா பத் தாத ஒவ்வொரு
அதத்தே நானு சொல்ற ஒரு குடும்பத்துக் ஒண்ணு அவங்க மொற செய்றது அவுங்க குடும்பத்துல ரெண்டு பையங்க இருக்காங்க ஒரு நாத்தனா மூணு பேர் இருக்காக ரெண்டு பையங்கன்னால அவுகளுக்கு ஒரு பையன் பொறந்துருச்சுல்லக்கா
ஆமா
இவய்ங்களுக்கு ஒரு பைய பொறந்தான் என்னக்கா அவசிய இருக்கு
அதத்தா நானு சொல்றே அதா ஒரு பையன் வந்து இருக்கான்ல எ இது எ என்னன்னா இப்போ ஒரு பூசாரிய அப்படீனா இப்ப ரெண்டு பசங்களு அவுங்க அண்ண
ச்சங்கார வந்து சிங்கப்பூர்ல சம்பாதிக்கிறே நல்லா சம்பாத்தியத்துல இருக்கே அவ வந்து இப்ப அவுக குடும்போ வந்து செய்யலயா இவந்தே இப்போ செய்யுறான்னா இந்த பிள்ள புருசே
ஓ அப்படி சொல்றாகளோ
அதனால இந்த பிள்ளையோட வாரிசு தானே அடுத்து செய்யணு அப்டிங்கிறதுல அவ குரியாயிருக்காம்பெறவு
அண்ண மகனுக்கு விட்டு குடுக்க மனசுல்ல அதானே சொல்ல வரிய
அதுதே அதேத அவ அதே மாரி இங்கெல்லா வெக்க மாட்டே
தெரியாம வெளியில வந்துட்டேங்க ஃபோன் பேசுறதுக்கு எங்க அண்ண என்னைய சைட்டடித்து கொண்டிருக்கிறார் தெரியுமா உங்களுக்கு சத்தியமாங்க திருப்பி உள்ள போறதுக்கு யோஸ்ச்சுக்கிட்டிருக்க
உள்ளே போங்கம்மா
இங்கதா இந்தாரு பாத்தே நல்ல வேல பக்கத்வீட் அண் பக்கத்து வீட்டு அண்ணேங்கா பாத்திட்டாரு பக்கத்து வீட்டு அண்ணே வந்தோனா டக்குனு உள்ள போய்ட்டேங்க அவ
ஏக்கா அமலிட்ட நவாப்பழம்லா இருக்காமா
அமலிட்ட நவாப்பழமா எங்க இருக்கு
அமலி வீட்டிட்ட அமலி வீட்டு தோட்டத்துலதா அவள நவாப்பழோ இருக்கே என்ன இப்படி கேக்குறீங்க
இது வெரிக்கு எங்க அத்த எடுத்தது இல்ல எங்க அத்த இப்பெல்லால் போமாட்டேங்கிறாங்க அங்க அந் சைடு
நவாப்பழ இருக்கு க்கா
தெரியல நவாப்பழோ இருந்திருந்தா இந்நேர எங்க எ அ அவுங்க எடுத்திருந்தாங்க இந்நேர எங்களுக்கு கொண்டாந்திருப்பாகல்ல
ஆ ஆ
கொண்டாரவே இல்ல இது வெரிக்கு சொன்னது இல்ல வாயால கூட மாம்பழோ மட்டுந்தா சொன்னாக அதுவு இந்த ஒரு டைம் நம்ம இது பண்ணோல அதுக்கப்புறோ மாம்பழத்த வந்து
ஒரு மாசரையு கெழவி குடுத்துருக்காளாங்க
ஒரு மாசோ லீவுக்கா
இன்னைக்கி வேலைக்கு போயி போய் வீட்டியலாக்கா அப் கேட்டே அது எப்படி போக முடியு நேத்தே இன்னைக்கிலந்து லீவுக்கு எழுதி குடுத்துட்டு வந்தாச்சு இல்லைன்னா இந்நேர போய்ருக்கோ கால வேலைக் போய்ட்டுனாலு அடிச்சு புடிச்சு வந்துருக்கு
ஒரு மாச லீவுனா அப்ப ஒரு மாசங் கழிச்சு திருப்பி போயி அத்ல ஜாய்ன் பண்ணனுமா
ஒரு மாச லீவுனா அப்போ ஒரு மாச கழிச்சு போறதுதானக்கா அப்பின்னே இல்ல இல்ல வேலைய முடிஷ்ட்டு வெள்ளன்ன வந்துட்டோம்னா போய்க்கலா அதனால ஒன்னும் ப்ரெச்சன இல்ல
ஓ ஓ அப்படி சொல்றா
நீ எப்ப வேணாலு போய் தொல அப்படீன் நென்ச்சுக்கிட்டு செரி இப்ப வேளாங்கண்ணி கி ஆடி மாசத்தில மொட்ட போட்லாமா
என்னது
நம்மளுக்கு ஒண்ணு கணக் கடையாதுல
என்னதுங்க
ஆடி மாசத்துல வேளாங்கண்ணிக்கி மொட்ட போட்லாமாக்கா
அட சும்மா போடுங்கங்க நீங்க வேற
காது குத்தலாமா காது குத்தலாமா காது குத்தலாமா
காது குத்தலாமான் தெரிலயேங்க ஆடி இஞ்சிருங்க பண்ணுனா காதுலா குத்தலாங்க ஆடி பதினெட்டுக்லா பண்ணுவாகல்ல
ஆ
கல்யாணமே ஆடி மாச வைக்க வைக்க கூடாதுன் சொல்லுவாக ஆனா ஆடி பதினெட்டு அன்னைக்கு மட்டு பண்ணலானு சொல்லுவாவ ஐயயோ இந்த ஆள் வெளில நிக்கிறானே
அவன ஏ நீங்க பாக்குறீக
இல்லங்க எனக்கு வெளில பேசிக்கிட்டே நடந்தாதே எனக்கு நல்லாருக்கு ஃபோன் பேசி னால நா வெளில போயிருவனா
ஆஹ
அது பழகிருச்சு இத்தனாலா இவ இருக்கவே மாட்டா நா வள ஜாலியா பேசிக்கிட்ருப்பே இன்னைக்கி இவ வந்தோனே என்னால வெளிலயே போ முடில
நீங்க வீட்லயே ஹால்லருந்து நடங்கமா ஹால்லருந்து ரூமுக்கு போங்க ரூம்ல இருந்து கிச்
இல்லங்க நம்ம நெறய புறணி பேசுவோங்க முக்கியமா எ நாத்தனாவ பத்தி ஏனா எப்பவுமே எதுக்காக நா வெளில போக ஆரம்பிச்சே அப்பின்னா எங்க அத் எங்க அண்ணி வந்து எப்டி தெ நா இப்ப நீங்கலா நொழைறீங்கனா வீட்டுகுள்ள வரும்போது நுழையு போதே ராணி அக்கானு கூப்ட்டுட்டு தான நொழைவீக
ஆ ஹ
ஆனா அது அப்டி கெடையாதுங்க வீட்டுக்குள்ள அமைதியா வந்ரு கேளுங்க முன்னாடி சொன்னே நா இப்பதான வேலைக்கு போது அது எப்டி பழகுச்சுன் சொல்றே எனக்கு இது நேரா வீட்டுக்குள்ள வந்து கிச்சனு கிட்ட வந்ததுக்கு அப்பறந்தாங்க கூப் புடுங்கானியா அது வரைக்கு நம்ம என்ன பண்ணிக்கிட்ருந்தாலு டக்குன்னு இது பண்ண முடியாது புரியுதா நா வர்ல போய் எதாவது போன்ல பேசிக்கிட்ருக்கே அத பத்தி ஏதோ ஒன்னு சொல்லிக்கிட்ருக்கேன் வச்சுக்கங்களே அது வந்து இது அப்டியே இது மாரி நெறய டைம் கேட்ருச்சு அதனால பொதுவாவே நா என்ன பண்ணுவேனா இன்னொன்னு என்னோட ஜன்னல்கிட்ட நின்னு ஒட்டு கேக்கு பேசறத அது யதார்த்தமா வரு
உஹம்
நம்ம எதாவது பேசிட்ருக்கைல அத பத்தியோ அவங்கம்மா பத்தியோ நா எதாவது பேசுனேன் வச்சுக்கோமே டக்குனு அங்குனயே நின்னு கேட்டு ட்டு அப்டியே போய்ரு
ம்
அதுனாலயே அந்த இதுக் அதுக்காகவே நா என்ன பண்ணுவேன்னா நா வெளில வரண்டால நடந்துகிட்டே பேசுவே அது வந்தாலு எனக்கு வீட்ட விட்டு அது வெளிய வந்தாலே எனக்கு தெரிஞ்சிரு புரியுதா அப்ப நா டக்குன்னு டாப்பிக்க மாத்திடுவே அந்த மாரி அதுல பழகுனது தா மை து ஃபுல் அண்ட் ஃபுல்லு வா இப்பல்லா ஃபோனு வந்தாலே வரண்டாக்கு தாங்க போகுது காலு என் வீட்டுக்காரு சொல்லுவாரு ஃபோன் வந்து வச்சுக்கங்களே அப்டி எடுத்துக்கிட்டு டக்குன்னு இப்டி திரும்புவோ நாங்க கால உடனே கால வெட்டி போட போறே உனக்கு என்னத்துக்கு போன் வந்தாலே எடுத்துக்கிட்டு வெள்ல வெள்ல போற அப்படிம்பாரு ஆ உங்க அக்கா வந்து ஒட்டு கேட் சொன்னே அப்டிம்பே
ம்
அப்டி பழகிருச்சுங்க இப்ப என்னால உள் நடக்கவே முடியல குதிகாலு வலிக்குது எதுக்கு வலிக்குது குதிங்கால் மட்டு
அது இந்த சத்துக் குறைபாட்னாலதா கா ஒரு ஒ என்னமோ ஒரு சத்துக் குறைபாட்னாலதா இந்த மாரி இருக்கு எனக்கு ஒரு டைம் ரொம்ப வலிச்சுச்சு
என்ன சத்துங்க கொறையா இருக்குது இன்னமு
ஆனா லூமிநாத்த சொன்னாங்க இங்க பாருங்க லூமிநாத்த சொன்னாங்க எங்க அம்மா கூட சொன்னாக அப்ற என்னமோ செங்க கல்ல நல்லா பழுக்க காய வச்சு அதுல மிதிக்கணுன்னாக
ஆமா ஆமா அதல்லாமே எங்க அண்ணி பண்ணி பாத்தாகளா சரியாகவே இல்லையே அவுங்களுக்கு என்னன்னமோ யார் யாரோ என்னன்னமோ சொன்னாங்கனு எல்லாமே செஞ்சாங்களா சரியாகவே இல்லையா அப்புற கொஞ்ச நாள் கழிச்சு அதுவே சரியாயிச்சா ஆமா அப்டிதா சொன்னாக அதுவாவே நின்றுச்சா அதுக்கப்ற ஒரு இந்த ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரும்போது
ரொம்ப வலி ஒரு டைம் மே மாசத்துல போன டைமே மே மாசத்துல போயிருக்கப்ப நா ஆஸ்பத்திரி கூட போவ்மா அழுகுற அளவுக்கு வந்துருச்சு சுத்தமா கால் ஊனவே முடியாது ஆ
இப்ப அப்டிதா எனக்கிருக்கு
அப்பற கடைசியா பாத்தா அது ஏதோ ஒரு சத்துக் குறைபாடு தானா
ஆ
ஆனா அதுவே கொஞ்ச நாள்ல சரியாயிரு அதுக்கு நம்ம ஒண்ணுமே பண்ண வேணா
சரியான சந்தோஷந்தே என்ன பண்றது அக்கா இன்னைக்கி நா ஜனப்ரியா போவோன்னு நெனைச்சிக்கிட்ருந்தேக்கா இருங்க நா மச்சானுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வரவா எப்ப வந்து கூப்புர்றாருன்னு கேட்டுட்டு உங்கள கூப்புர்றே ம் அப்புற ட இன்னைக்கு விட்டேன்னா நாளைக்குலா ஊருக்கு போயிருவே
ஆமா எங்க அத்தைக்கு ஜாமா வாங்கிட்டு வாங்க நெறையா
ஆமா சொல்லிருக்காக அது ஒரு லிஸ்ட்டு இருக்குது
ம் ம்
அதுக்குத்தே இந்தா நா மச்சான்ட ஃபோன் பேசிட்டு வரே இருங்களே
சேரிக்கா ஓகேக்கா நா தம்பி ஆயிந்துட்டே ஆ வைங்க ஆ